லோ ஹலோ
உ பேர் என்ன
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
ஆஹ்
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீ எப்டி இருக்க
ஆ நா நல்லா இருக்க சாப்ட்டீங்களா
ஓ சாப்ட்ட நீ சாப்டியா
ஆ‌ சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
ம் தோச நீ
நா வந்துட்டு இட்லி சாப்ட்ட எனக் ரொம்ப பிடிக்கு தோச உங்
மா
நீங்க உங்ளுக்கு ட்ரிப் போறதுலா புடிக்குமா
ஆ ட்ரிப் போறதெல்லா ரொம்ப பிடிக்கு
என்ன பிளேஸ் உங்ளு ஆ புடிக் கு ரொம்ப ரொம்ப பிடிக்கு என்ன பிளேஸ் பிடிக்கு உங்களுக்கு
எனக்கு எனக்கு வெளிய போறதுனால ரொம்ப புடிக்கு பிளேசு அப்டியெல்லா இல்ல
ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாரியா இல்ல அப்டி கேட்ட
எல்லா எடத்துமே எல்லா இடமே புடிக்கு
ஆ ஓகே ஓகே நீங்க போ எ எங்கெல்லா போய்ருக் இங்க இதுவர
நா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி எடத்துக்கெல்லா போய்ருக்க
ஓகே கே எப்ப நீங்க
தீம் பார்க்கெலா நறைய போயிருக்க
எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லா அங்க
அங்க என்ன பிரண்ட்ஸ்ஸோட போயிருந்த ஜாலியா இருந்துச்சு ரொம்ப நீங்க எங்கெல்லா போயிருக்கீங்க
நானும் கொடைக்கானல் ஏற்காடு அப்புறம் தீம் பார்க் அதெல்லாம் போயிருக்கேன் பிரரெண்ட்ஸோட தான் நானும்
எந்தெந்த தீன் பார்க்க எல போயிருக்கீங்க
நா வந்துட்டு ப்ளாக் தண்டர் அ ஃபேன்டசி பார்க் அந்த மாரி நெறயா தீம் பார்க்ல்லாம் போயிருக்கே
உம்
நீங்க இங்கெல்லா போயிருக்கீங்க
நா வந்து சில்வர் ஸ்டோம் ட்ரீம் வேர்ல்ட் வண்டர்லா பிளாக் தண்டர்
ஆம்
மேக்சிமம் எல்லா எல்லாத்துக்குமே போயிருக்கேன்
ஆ சூப்பர் எல்லா இடத்துக்குமே ஆஹ் ஓகே ஓகே சூப்பர் எல்லா இடத்துக்குமே பிரண்ட்ஸ்சோடதா போயிருக்கீங்களா மினி டூர்லாம் போனது இல்லையா
ஃபேமிலி டூர் அவ்வளவோ போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமா போயிருக்கேன்
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா உங்களுக்கு நான் ஃபேமிலி கூடயோ போயிருக்க அ பிரண்ட்ஸ்ஸோடயும் போயிருக்கேன் இ நீ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறது பிடிக்குங்கனால நீங்க மோஸ்ட்லி பிரரெண்ட்ஸோட போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்
ஆமா
ம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்க போனதெல்லாம்
அங்க போனதெல்லாம் ஜாலியா இருந்ச்சு நல்லா என்ஜாய் பண்ண
ம் அங்க ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுறதுக்கு எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா ஒண்டர்லாம் அந்த மாதிரி எடத்துல ஃபுட்ஷுஇருந்திருக்கும் நிறைய கேம்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சச்சா அங்கல்லாம்
டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியாதா இருந்துச்சு வண்டர்லால
எல்லா கேம்ஸு
வண்டர்லா ரெண்டு தடவ போயிருக்கே அஹ் போனதுல ஆ
எல்லாமே வெளையாண்டிங்ளா டைம் த நாங்ளு போயிருக்கேன் வொண்டர்லா பட் டைம் மேனேஜ் பண்ண முடில எல்லா கேமும் என்ங்கேஜிங்கா வச்சுக்க முடில சில கேம்ஸ் எல்லாம் விட்ற மாரி இருந்துச்சு அதான் நீங்க எப்டி இது போனீங்க அப்டின்னு சொல்லி
அதான் நான் ரெண்டு தட தடவ போனே
ஓஹ் ஓக்கே ஓக்கே
ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ ப
போன வருஷோ ஒரு தடவ போனே அப்டி அஹ் மூணு வருஷம் துக்கு முன்னாடி போன கேம்ல எல்லாம் இந்த தடவ போகாம மத்த கேம்ல எல்லாம் போய் அப்டி விளையாண்டே
ஓக்கே ஓக்கே சூப்பர் தெர்ல எனக் கு பெஸ்ட் எஸ்பீரியன்ஸ் அப் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்காடுதான் ஏற்காடு அந்த சீனிரில இருந்து அஹ் நாங்க தங்ன ரெசார்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஃபேமிலியோடதா போயிருந்தேன்
ஆ
ஆ அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நீங்க ஏற்காடு போயிருக்கீங்ளா
ஏற்காடு நா போனதில்ல இனி அ அடுத்ததா அங்கதா பிளான் பண்ணிருக்கேன் அடுத்தது அங்கதான் பிளான் பண்ணிருக்காங்க ஃபேமிலி எல்லாரு
உங்களுக்கு வேற என்ன அ எப்டி சொல்றது ஐஸ் அந்த மாரி புடிக்குமா இல்ல அ வேற எங்கேயாச்சு டூர் போறது அந்த மாரி புடிக்குமா மியூசியம்ஸ் அந்த மாரி விசிட் பண்றதா இல்ல ஹில்ஸ்டேஷன்ஸ்ஸா மியூசியம்ல்லா போயி ருக்கீங்ளா நீங்க ஆ சொல்லுங்க
இல்ல மியூசியம் வந்து சின்ன வய சில ஆ கே
ஆ சொல்லுங்க
ஸியம் வந்து ரொம்ப சின்ன வயசுல போயிருக்கேன்னு நெனைக்கிறே
ஓ ஓகே ஓகே சைல்டுவுட்லேயோ நா ஆஹ் எனக்கு கேக்குது உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது
ஆ அதனால உங்களுக்கு தெரியில சைல்டுவுட்ல போனனால
ஆ
ம் உங்களோட ஸ்கூல் லைஃப் மெமரிஸ்லா எப்டி பெஸ் தா ஃப்ரெண்ஸ் எல்லா இன்னு இருக்காங்களா பேசிக்கிறீங்களா எல்லா
ஆ ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுவே எல்லார்டையு பேசுவே இப்பவு எல்லார்டையு பேசிட்டுதா இருக்கே
ஆ ஸ்கூல் லைஃப் ஒரு நல்ல இதுல்ல நமக்கு எப்பயுமே மறக் முடியாத மெமரிஸா இருக்கும்
ஆமா
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடலா வெளிய போயிருக்கீங்களா
ஓ நெறைய தட்டி போயிருக்கே
ம் சூப்பர் சூப்பர் நானுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடலா போயிருக்கே இங்க பிளாக்தெண்டர் போனதெலா ஃப்ரெண்ட்ஸ் ஓட தா ஒன் டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணோ அங்க ஒரு மெமரபுள் அதெல்லா
ஆமா நானு தீம் பார்க் எல்லாமே ஸ்கூல் டூரு தா ஸ்கூல்ல வந்து தீம் பார்க்கு மட்டு்தா அதிகமா கூட்டிட்டு போவாங்க ஆமா
ஆஹ் ஓ சூப்பர்
ஃப்ரெண்ட்ஸ் கூடயு செரி டீச்சர்ஸு செரி நல்லா என்ஜாய்
ம் ம் டீச்சர்ஸ் எல்லாப் உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா உங்க கூட இருக்கவங்க எல்லாம்
ஆமா ஆமா ஃப்ரெண்
ஆ சூப்பர்
உங்கட்
டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருப் இருந்தாலே ஆ ஏ டீச்சர் எ ரொம்ப குளோஸ் மேக்ஸ் டீச்சர்லா நல்லா ஃப்ரெண்லியாருப்பாங்க ம் உங்ளுக்கு ஸ்டடிஸ்ல்லா புடிக்குமா என்ன சப்ஜெக்ட்ஸ் புடிக்கு உங்ளுக்கு
எனக்கு எனக்கு மேக்ஸ் ரொம்ப புடிக்கு
சேம் எனக்கூ மேக்ஸ் ரொம்ப பிடிக்கு அதனாலதா மேக்ஸ் டீச்சரே எனக்கு க்ளோஸ் ரொம்ப
ஓ
உங்ளுக்கு வந்துட்டு என்ன அ வேற எதாச்சு ஹாபீஸ்ல்லா எப்டி வெளையாட்றதெல்லா புடிக்குமா
ஆ வெளையாடுவோ
என்ன வெளையாட்லா வெளையாடுவீங்க
என்ன வெளயாட்டு நீங்கல்லா எ நீங்க என்ன வெளாட்டு எல்லா வெளாடுவீங்க
நாங்க லூடோ, ஸ்னேக் அண்ட் லெடர்ஸ் அ அதுக்கப்பறோ கார்ட்ஸ் ரம்மி அ அதெல்லா ரம்மி எல்லா நாங்க டெய்லி விளையாடுவோம் டெய்லி விளையாடுற ஒரு கேம்னா ரம்மி உங்களுக்கு தெரியுமா கார்ட்ஸ்ல்லா விளையாடுறக்கு
கார்ட்ஸ் நாங்க யூனோ கிளாஸ்ல உடக்காந்து யூனோ அதிகமா வெளையாடுவோ
ஓக்கே ஓகே
அதுக்கப்புறொ எ கசின்ஸ் கூட கசின்ஸ் எல்லா சேந்தா கசின்ஸ் எல்லா சேர்ந்தா லூடோ அதுக்கப்பறோ ஸ் ஸ்நேக் அன் லேடெர்ஸ்
ஆ ஓக்கே ஓகே நா நாங்க நார்ம்லா எப்பயுமே அ சண்டே சண்டேனா ஃபுல்லாவே ஃபேமிலியோட கார்ட்ஸ் நேம் ஃபிளேஸ் திங்ஸ் கேமு நாங்க சைல்டுட்லருந்தே எல்லாரு மே காட்ஸ் விளையாண்டு பழகுனனால மோஸ்ட்லி கார்ட்ஸ் தா வீட்டுல எல்லா கேம்மே கார்ட்ஸ்ல தெரியும் ரம்மி செவன் கார்ட்ஸ் ஃபை கார்ட்ஸ் அந்த மாரி நெறய கேம் இருக்கா எக்சட்றா அந்த மாரி எல்லாமே எனக்கு வந்துட்டு பர்சனலா ஃபை கார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு
ஆ
ம் யூனோவு எனக்கு தெரியு யூனோ வெளையாடுவோ பட் அது ரேர் யூனோ வெளையாடுறது ஆனா ரம்மி அதெல்லா ஃபிரிக்குவண்ட்டா வெளையாடுவோ எ புடிக்கு எல்லா கேமுமே பட் ஃப்ரீகுவண்டா விளையாடுறதுங்கிறது ரம்மிதா நாங்க
உம்
உம் வேற அவுட்டோர் கேம்ஸ் அஹ் பேட்மிட்டன் அந்த மார்லா வெளையாடுவீங்களா
இல்ல அந்த மாதிரிலா வெளையாட மாட்டோ நீங்க வெளையாடுவீங்ளா
ஐ ஜெஸ்ட் சும்மா அஹ் புடிக் த்து பேட்மிட்டன் பட் அஹ் வெளையாட மாட்டே அவ்ளவா அஹ் டைமிங் இதா இருக்குல்ல அதனால
உம்
எனக்கு ஒரு செகண்ட் கால் வருது நா அப்ற உங்கள கான்டக்ட் பண்றே
ஆஹ் ஓகே
ஆஹ் தேங்க்யூ